ஹலோ சாப்ட்டிங்ளா க்கிய முயா
சாப்டீயாடா
ஏ ராகுல் சாப்டண்டா ராகுல் அங்கதா தூங்கிட்டு வர்றப்ப சாப்ட்ட நால தூக்குவாதிப்போ
டேய் இதுக்குள்யே சாப்ட்டு தூங் போரியாடா ஆனா காலெயல சாப்பாடு பத்து மணிக்கு
டேய் ராகுல் நீ கொஞ்சோ ஃபிட்னஸ் பாடிதா உனக் பலகிர்ச்சி
காலேல சாப்பாடு பத்து மணிக்கி ஸ்கூல்லானு வந்ட்டு கொஞ்ச நேரோ வேல செஞ்ட்டு அவ்ளதா திரும்ப பேட்டு மதியானோ சாப்ட் அப்டே
மதியோ ந சப்ட்ட
ஒன்னு சாப்புல்ல வச்சினுருக்றாங்க கொலம்பு
சூடா போய் சாப்டோன்ற
உம் நீ இன்னா சாப்ட்ட மேகியா
மேகியா டேய் நம்ளான்ன கேரளாவ்ல யாடா ருக்குறோ
இன்னா சாப்ட்ட கார கொலம்பு வக்க தெர்யுமா ஒனுக்கு
டேய் நீ என்ன வேண்ணா பேசுடா ஊம போட்ருந்த ராகுல்
டேய் பேஸுரா
பேசு வேணான் பேசது இதுக் முன்னாடி போன் மொத்தம் பேசரு இது அப்பனா வசதி
இது கத்தது ஒன்னு பேசலாம் போய்ட்டு சமைச்சிசு க்ளியர் பண் வந்தாரா
அதா என்னா பண்ணனுனா ந்த ம்
அது நா பேசுனீங்க ந நீ சிச்சினுருக்குற அவள்தா அப்பறமா
ரைம்ஸ் ரைம்ஸ் பாட்ட
ஆ பாடு ஒரு ரைம்ஸு பேபி ஷக் டுடுடுடுடு
ந்து பத்து வரிக்கு எண்ணுவ நீ அதுக்கப்பறொ பத்
ம் எதனா ஒரு கேம் விளால்லா செவன் வன்ச்சுனா ஸ்டாப் செவன் வன்ச்சுன ஸ்டாப் ஓகேவா சவன் வந்தா நம்பர் சொல்லக்கூடாது ஸ்டாப்புன் சொல்ணு
ஏ செவன் வந்தா டேய் இந்த மார்லா கேம் சொன்னா நா வந்து டிப்ரஷன் போய்டுவன்டா ராகுல்
கா
என்னாடா எப்புர்றா விளாட்ணு சொல்றா
டேய் ஒன் டூ த்ரீ சொல்றியா
ம்
சவன் ஒரு சொல்லு ஸ்டாப்புன் சொல்ணு அதுக்கத்தது எயித்ல இருந்து பாக் பண்ணணு
ம்
ஒரு கே வா ஸ்டாட் பண்ணு
ம்
சொல்றா டே உனக்கு மட்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுனாலே நீ மட் டேய் எனக்கு பண்ண மாட்றா
டேய் என்னடா ஒன்னு ஒன் ரெண்டு சொல்லுமா ஒன்
டேய் பைத்தியம் பைத்தியம்
ஏய்
பேசாம இன்னா தெரிமா பண்லா நீ ஒரு புக் க்கு ஒரு கைடு வெச்சுக்கோ நா ஒரு கைடு வாங்கி வெச்சுக்கிறே ஒரே மாரி நா கொஸ்டின் கேக்கற நீ அன்ஸ் சேர் படி திரும்ப நீ கொஷின் கேளு நா ஆன்சர் படிக்கிறே சேரியா
டே படிப்பு விஷயோலா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல டா ரா போல் புரிதா நா காலேஜ் முடுச்சிட்டே டேய் அதெல்லாம் நீ விட்றா அதெல்லா நா ஸ்கூல் படி சொல்லே இன்ட்ரெஸ்ட் போயிச்சு அத ஒ ஃபோனு இதுக்கு முன்னால ஜென்ரல் நாலேஜ் புக்ல படிக்கணோ என்னடா பேசுற
டேய் அப்ப ஃபோன்லே படிச்சி ஃபோன் எக்ஸாம் எழுதி ஃபோன்
அவ்ளதான் டேய் ஃபோன்ல இதே ஒரு பிக் அட்ச்சா வர போதுடா ஓல் நீ என்ன நைன்டீஸ்ல இன்னமோ ப்ளாக் அண்ட் வொய்ட் காலத்துலயே இருக்க நீ இன்னோ
டேய் படிப்பது ஃபோனால பார்த்து படிக்க முடியாதுடா
டேய் ஃபோன்ல ஈஸியா இருக்கும்டா டி ராகு இ
போய்தான் மேக்ஸ் கூகுள்ல சிம்பிளா சர்ச் பண்ணு தோழா இப்ப பேஜ் நம்ம தேடி கண்டுபிடிச்சு எத்துனாது கொஸ்டின் போய்ப்பா உல்லுயோ
அதுக்கு நான் ஒரு அந்த கு நேரத்துல ஒரு கொஸ்டின் படிச்சி படிச்சிருப்ப
யா
ம் ஆ அடேய் என்னடா என்னோட இ ஈது உள்ளலா
உன்னு கொஞ்ச நாள்னா போய்ச்சுனா எக்ஸாம்லா கெடையாது உனக்கு என்ன வேல வேணுமோ நீ பாத்து பண்ணிக்க அவ்ளோதா ஆ
தாங்கோல் வாட்ரா
டேய் வாட்ரா பிராப்ளம்டா புரா பிராப்ளம் டிப்ரெஷன் இப்ப அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணா அந்தப் டேய் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணெண்டா இப்போ சொல்றத கேள்றா இப்ப நா அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணே அந்த பொண்ணுக்கு
அவுங்க ப்ரெண்ட் ஃபோன் எட்த்தது
அப்ப அந்த பொண்ணுக்கிட்ட பேசுர்துதான என்கிட்ட என்ன பேசுற
டேய் அந்த பொண்ணுக்கு உன் டாஸ்க் கசின் ஆவளடா மென்டல்
எப்புட்றா ஒரே நாள்ல ஆயிடும் டேய் என்ன
டேய் இவன் அசைன் பண்ணா ஆயிடும் டேய் இப்போ பைத்திகாரா புரிதா கார்விச அசைன் பண்ணணும் போயிட்டு உன்னு ஒரு நாலு பேர் அஞ்சு பேரு சேத்துவுட்டு அசைன் பண்ணுவா
ஆமா அவதா அங்க கூட போறவனுங்க ஒரு அஞ்சு பேரு இருக்கானுங்க மொத்த வேஸ்ட் எத்து குடு அவ்ளோதா
அவ்ளோதா
அவுங்க அக்காவ சேத்து உடுறா
டேய் அவுங்க அக்கா ஃபுல்லா இந்தி தாண்டா பேசு தமிழ் தெரியாது
பரவாலடா
எப்டி ராஜஸ்தான்ல இந்த ஆப் அப்ரூவ்டா ஃபர்ஸ்ட்டு பைத்தியு இந்தியால மட்டோதா உ உம்
யார் ஓனா யூஸ் பண்லா
இதுல ஆன் ஸ்பீக்கர் ஆஃப் ஸ்பீக்கர்லா இல்லியா
ஸ்பீக்கர் போடுறதும் இல்ல ஒன்னுமே இல்லடே ஒன்னு இந்த ஆபே டவுன்லோட் பண்ணு டெவலப் பண்ணனு ராகுல்
டேய் நம்ம டெவலப்பர் கெடையாது டா இப்ப நம்ம பேசறதெல்லா கேட்ருப்பாங்க புரியுதா
உம் அப்போ அதனாலதா சொல்றே இந்த ஆப்ப டெவலப் பண்ணு சார் இந்த ஆப்ப டெவலப் பண்ணுங்க
இந்த மார் தா பேசக் கூடாது உ ஐ டி பேண்ட் போ
அய்யய்யோ அவரு என்ன பயமுத்திறார் டேய் ஏன்டா யாரு ஃபோன் பண்ணாலு இந்த பொண்ணு சிம்பல் வர்து
கா காண்றட்லதா நம்ப இருக்கோறமோ
அக்கா கான்ட்ராக்டா ஏது அக்கா கான்ட்ரக்ட்
இது ஒரு கான்ட்ரிக்ட்
இந்த மாதி டெக்னிக்கல் இஸ்யு எல்லா எனக்கு டிசப்பாயிண்ட்மெண்ட் பண்ற
இப்ப எப்பற நீ கேர்ள் குடுத்தா கேர்ள் ஆயிடுவியா
டேய் நான் கரட்ட பாய் குடுத்தா கரட்டா பாய் கொடுகுனும் ஏன் கேர்ள் குடுக்குறாங்க தப்புடா ஏப்பா என கஷ்டமா இருக்கயற மாரி இந்த பொண்ணுங்க தைரியமா பேசுவா அந்தால குத்திடுங்க போல
ஓ அப்டியா ம் நெக்ஸ்ட் வாட்ஸ் பிளன்னு வேலைக்கு போறோ அப்ப எல்லா ஐடியா இருக்கா
ஏய் வேலிகா ரஷ்டா ஒரு வருஷம் இப்பதான் பச்சு முச்சிக்கிற
இப்ப வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ பிச்ச எடுப்பியா
அதா இதுக்கு போறனே வார வார வேலைக்கு அது வந்து ஒரு மாசம் ஒரு வாரம் ஓட்டுருவ
பெரிய பாளிமல்லிகா எவள வருது
எழுநூத்தி நாப்பது
எழுநூத்தி நாப்பதா பரவாயில்லையா அந்த எழுநூத்தி நாப்பது ஒரு வாரத்துக்கு உனக்கு சாப்டறதுக்கு வந்துருதா
நடுவுல அடிக்கடி கூடுவாங்கோ
உதவுனா ஆஹ் இப்பனா கீ சந்தைமாக்கோ இல்லண்ணா
ரீசார்ஜ் டைமா
சீசன் டைமாடா இது
இல்லடா வாரம் வாரம் கூடுவாடா கூட்டு வார வாரம் கூட்டம் வரும்டா அப்ப கூடுவாங்க
ஆஹ் எத்தனை பேர் போறீங்க
ம் ஒரு அஞ்சுல ஆறு போவோம்
பசங்களா இல்ல எல்லாருமே சேத்தா
பசங்க நைட்னா நைட் ஆம்பளங்க மட்டும் தான்டா பகுல தானா போ
ஆஹ நீ நைட்டு போரீயா பகல் போரீயா எது ஈசி இயா
நீ நீடே என்ன நடக் பகல்ல மாட்டிட்னாரா நாளைக்கு நான் சண்டே கால கோவில்ல இருப்பேன் பக்தர்களோட பக்தர் நல்லா ஏஞ்சிட்டே இருப்பேன்
கரெக்டா இருக்கும் நான் உனக்கே
நேது கார
சேந்தான் அந்த மாரி பண்ண கோயில நான் பண்ணுவேன்
இதய் கோவில்லாம் அந்த மாதிர பக்தியாயீடு வண்டா
மாலை போலாம்னு தருவும்
போறா ராகுல் அது வெத்து பண்றா ராகுல்
மூணு சாமி இருக்குது மாத்தி மாத்தி போடா
போல்லாம் சன்னா திருப்பதி நீ எப்ப மால போரீங்களா? ஹலோ திருப் இப்படி எப்படா மாலை போறீங்க போறீங்களாண்ணா ஆஹ் கன்பார்மா
போடுவோண்டா டே நாங்க வந்து அந்த அதெல்லாம் வந்து வாழ்க்கையில வருஷத்துக்கு ஒரு தடவை போக வேண்டியதான்து கன்ஃபார்ம் போனோம் சாப்பிடடுற
ஆஹ் மாலை போடாது வருங்களா ஜாலியா என்ஜாய்
டெய் நீ மா நீ வராதன்றந்தா
ஏன்டா நான் செத்தா போயிட்டு ரூம் எத்து வீ பண்ற வாங்கடா
டேய் இது மாதிரிலாம் வர்ணா அவசகுணமா வராதரா ராகுல் உன்ன பாத்து ஒரு நாலு பேரு உங்கூட வந்துருவாங்க ஹ
மால போடாத அங்க வர போறாங்க
யாரு மால போட மாட்டா எல்லாருமே மால போடுவோம்
நாணயத்தில்
ஆஹ் நீங்க ரெண்டு பேர் டே நீங்க ஏன்டா வரீங்க நீங்க சரி நீங்க தனியா போங்கடா
நாங்க ரூம் காலி சொல்ல மாட்ட நீ அந்த நல்ல ரூம் எடுத்தாகனும் வேற வழி இல்ல
ந போ ஜாலியா த ஸ்கூல ஜாலியா
நான் நெனைக்கும் முன்னாடி போயிட்டு ஒன் டே ஸ்டே பன்னவேனா வந்துருங்க
எதே
ம்
ஹ
நாங்க உங்குள முன்னாடியே போயிட்டு ஸ்டே பண்ணட்டுங்களா
ரிக்கவஸ்டா
ஆ
ராகுல் தெளிவா பேசணோ நா
டேய் பைத்தியோ நாங்க ரெடி நம்ம நாங்களா நாங்க ரெண்டு போய் பஸ்ட் அங்க நாங்க ஸ்டே பண்ணிறோ
ஆ
அப்புறமா நீங்க வந்து சேருங்க பொறும்யா
வேணா வேணா டேய் நாங்க வந்து எங்களுக் தெரியும்ண்டா ரூம் எடுக்குறதுக் இதலா ஃபுட்டா டே அங்க வராதீங்கடா நீங்க வந்து பெரிய பாளையம் போங்கடா டேய் நாங்க திருப்பதி போனா நீங்க பெரியப்பாளையம் போங்கடா
சரி கோவா நெக்ஸ்ட் பிளான் என்னா வேன்லயே
ஆ போயிலா கோவாதா இப்போ கோவா போனதாம்ப்பது ஒருதுதான் நம்முளுக்கு ப்ரெச்
கேர்லாக்கே பதிமூனாயிருபா ஆவுது நா அப்போ கோவாகல்லா
இரு நம்முன்னோ ரெண்டு வர்ஷ் ம் வேல செய்யணும்
கத்துனா ரெண்டு வர்ஷ்
ம் நம்மோ வண்டில்லாம் போனா அவளதா முஞ்சிச்சு
ம் சோலி ஓவர்
பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலே நம்மளால முடியாது இதுல வண்டிலா போனா அவ்ளவுதா கோவா பாதிலே திரும்பி வந்துருவோம் நம்போ கோவா பாதிலே பக்கத்துல ட்ரிப் மாத்து ட்ரிப்பு பாத்னா அப்டே கோவா போவா அப்டே கோவா போற பாதையில கேரளா போயிட்டு அப்டே வீட்டுக்கு வந்துருவோ அவள்தா முஞ்சிட்சி
கேரளா போற போதையிலயா கோவா போவாங்க
தெர்லடா அது பக்கத்திலே எனா எதனா ஒரு ஊர் இருக்கு அதே பாத்துட்டு வர வேண்டித்தா
ம்
கோவா ஆனா வேஸ்ட்ரா அது சின் இன்னா ஊற்றா அது
அது சின்ன ஊரா இருந்தாலும் போயிட்டு நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ட்டு வர்லால்ல கொஞ்ச ஜாலியா இருக்குல்ல
நா ஒடனம் இன்மாரி அன்யாயோ பண்ணா எனக்கு புடிக்காத்றா இயற்கியா இருக்குனோ கேர்ளா எப்டி இந் அந் மாரி இருக்குனோ எதாவ்து கடல் உப்பு தண்ணி இன்னாடா பாக்குற்தே
அப்ப திரும்ப கேரளா போலாமா சீசன் டைம் டிசம்பர் செப்டம்பரு ஆ அந்த மேர் இருந்தா கூட சூப்பரா இருந்துருக்கும்
மூணாறு தா நல்லா இருந்துது
ம் வாகமான் வேஸ்ட்டு டேய் வர்கலா வர்கலா பீச்ச ஐயோ பீச் பீச் போலியா இருக் இ ஏ
வாகமான் ஏதுக்கு தா போனுன் தெர்ல அவனுங்க அந்த போட்டல்ல சாப்படுதுக்குமே போறானுங்க எ நேது இதல்லா ராகுலு இதெல்லா கண்டிக்க மாட்டியா
ஆ ஆ அவனு ச ச தோன்றத செய்வானுங்டா
ங்க அதுக்காக போவாங்களா
போயட்டு அதா சாப்ட்டு வந்தானாமே பிரியாணி சூப்பற இந்துசாமே
இதுக்கு வந்து த்ரிப் டேய் அந்த ஒரு நாள் நான் வேற எங்கன்னா சுத்தி இருப்பேன் தனியா சைக்கிள் எத்துக்குனு
ஜீப்ல போண்மே அத் தானே
டேய் அது வந்து மூணாறா ராகுல்னு உன் ட்ரிப்பே மறந்துட்
டே நா எங்கடாயிந்த ட்ரிப்புல டேய்
ஏ நம்ப வண்டிடா
நம்ப வண்டியா
நானு நீ டேய் ஒரு ஒரு மறைமுகமான மாதவ படத்துல கன்னிப் பெண்லா இருதாங்களே டா
ஆபாச வார்த்த பேச கூடாதுடா
ஏ கன்னிப் பெண்கள் சிறு வயது உள்ள பெண்கள் அது மேனேஜர் அதெல்லா மேனேஜர்க்கு தெரியு என்னாது செரி இரு நா நம்ம வந்து நம்ம இலக்க நெருங்கிட்டோ
கூடிய சீக்கிரோ கம்ப்ளீட் பண்றுவோமா
கரெக்ட்டா எப்ப எப்ப இதுவாகோ எப்ப நம்ம விடை பெறுவோ தெர்லயே ராகுல் டூ டேபிள் சொல்றா ராகுல் ராகுல் டூ டேபிள் சொல்லு
டூ ஒன்ஸ் ஆர் டூ டூ டூஸ் ஆர் ஃபோர் டூ த்ரீஸ் ஆர் சிக்ஸ் டூ ஃபோர்ஸ் ஆர் எய்ட் டூ ஃபைவ்ஸ் ஆர் டென் டூ சிக் ஸ் ஆர் ட்வெல் டூ செவன் ஸ்ஆர் என்னடா